வணக்கம்
வணக்கம் சார் நல்லா இருக்
ம் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம சுத்தம் எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கு சுற்றுச்சூழலை வந்து எப்படி சுத்தமா வச்சுக்கணும் நம்மளும் எப்படி நல்ல நல்ல ஒரு வாழ்க்கையைலாம் சுத்தத்தை ந சுத்தமா வச்சுக்கிறது மூலம் அப் அப்படிங்கிற ஒரு தலைப்ப பத்தி பார்போம்
கண்டிப்பா சார் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தலைப்பு தான் தாராளமா பேசலாங்க சார்
ஆமா இப்போ சுத்தங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு பழக்கம் மட்டும் இல்ல அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறை நம்ம சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்போது நான் காலயே அழுக்கா இருக்கேன்னு வச்சுக்கோங்க குளிக்காம யாராவது என் கிட்ட வருவாங்களா வரமாட்டாங்க போய் குளிடா ரொம்ப நாத்தமா இருக்க நீ அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க அது போலதான் அதனால நம்ம நினமும் சுத்தமா இருக்கணும் அதனா அப்போதான் நம்ம சுத்தி இருப்பங்க நம்ம முதல்ல கிட்டக்க வருவாங்க அப்புறம் தான் மகிழ்ச்சியா இருக்கிறத பத்திலா பேசினோம்
ஆமா ஆமா ஆமா ஆ சுத்தம் அப்படிங்கறது வந்து நம்ம உடம்ப மட்டும் சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கறது இல்ல நம்ம வாழற இடம் நம்ம பயன்படுத்துற பொருட்கள் சுற்றுப்புறம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்மளால முடிஞ்ச நம் எஃபர்ட்டை வந்து நம்ம கண்டிப்பா எடுக்கணும்
ஆமாங்க இப்போ ஒவ்வொரு நாள்ல பாத்தீங்கன்னா கால எழுந்தவுடன் குளி குளக்கிறது பல் தேக்கிறது சுத்தமான ஆடைகளை தோச்சு நல்லா அலசி கரை இல்லாம ஆடைகளை வந்து அணியறது போன்றவை பாத்தீங்கன்னா நல்ல பழக்கங்கள் இவை வந்து நம்ம உடல் நலத்தையும் பாதுகாக்கும் ஏனா அழுக்கான இது போட்டீங்கன்னா நமக்கு அ பல உடல்ட உவாதிகள் சொரி சரகு இதெல்லாம் வரும் அப்புறம் வந்து பல் தேக்காம இருந்தீங்கன்ன உங்களுக்கு பல் வந்து சொத்த பல்லாடும் காலைல குளிக்காம இருந்த நா முன்னாடி சொன்ன மாரியே ரொம் ப உடம்புலந்து துர்வா துர்நாற்றம் அடிக்கும் கிட்டக்கையே யாரும் வரமாட்டாங்க சோ அதனால இந்த மாதிரி பழ நல்ல பழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கலாம்
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அஹ் ஒரு சிலர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமா இருக்கேன் அப்படிங்கற பேர் வழியில பேர்ல நெறைய ஓவரா இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம கரெக்டா இருக்கணும் அதாவது அஹ் ரொம் ப அ தேய்சு தேய்சு எடுக்கிறது அந்த மாதிரல்லாம் இல்லாம ஓரளவுக்கு வீட சுத்தமா வச்சுக்கிட்டாலே வந்து நமக்கு மனசு வந்து அமைதியா இருக்கும் அதோட அறையில வந்து நம்ம ரூம்லல்லாம் பொருட்கள் வந்து அங்க இங்கனு சிதறி கிடக்காம ஒ அங்கங்க ஒழுங்கா இரு க்க வேண்டிய இடத்துல இருந்தாலே நம்ம ரூம்கள்ள அப்படி உள்ள நுழையும் பொழுதே அப்படி அமைதியாதது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலே மனசுல ஒரு திருப்தி வந்துடும் மனசுல ஒரு கண் வெளியே சொல்ல முடியாத ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுவே ஒரு பெரிய சந் தோஷம்
உஹம் கண்டிப்பா அதான் நானும் சொல்றேன் சுத்தமா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும் சுத்தமாக இருக்கும் ஒருவர் வந்து மற்றவர்கிட்ட பேசும் போதே ஆஹ் ப்பா ரொம்ப கிளீனா இருக்கானே நல்ல மனுஷன் பொழு இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல மதிப்பு நம்ம கொடுப்போம் இது வந்து வெளிப்புற தோ மட்டு இல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நம்ம காட்டுகிறது பொதுவ வீடு வந்து சுத்தமா இருந்த வந்து மனசு அமைதியா இருக்கும் சொல்லுவாங்க அறையில வந்து பொருட்கள் அங்கங்க செதறி கிடக்கா மா ஒரு ஒழுங்கா இருந்தா அப்பதான் வந்து தேவையான பொருட்களை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் இஷ் டத்துக்கு பரப்பி வெச்சிருக்கிறது மூலம் இப்ப நான் ஒரு பெண்ணு வேணுனா கூட போய் அரக்க பறக்க தேடுனா ஒண்ணுமே கிடைக்காது கடைசில எது எழுதுற பெண்ணு எது எழுதாத பெண்ணு சோ ஒரு ஒரு ஆர்டர்லி ஃபே ஷன் வந்து எல்லாத்தையும் வக்கனுமே தவிர அங்க இங்க சதற விடக்கூடாது சோ அதனால வந்து சுத்த சுத்தமா ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறது தான் வந்து நேரத்தையும் நமக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் அது மாரி சில பயன்படுத்திய பொருட்கள்லாம் அப்டியே விட்டுவிடுவார்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ டம்ளர் குடிச்சோ டீ டம்ளர் அப்படியே வச்சக்கிறது இதனாலயே வந்து தேவையில்லாத மன சங்க சண்டை இதெல்லாம் வரும் ப்ளஸ் நம்ம சுற்றுச்சூலும் வந்து நல்லாவ இதுவாகவே இருக்காது சுத்தமவே இருக்காது இதனாலதான் சொல்றேன் பயன்படுத்திய பொருளை தயவு செஞ்சு மீண்டும் அதற்கான இடத்துல வைப்பது நல்ல பழக்கம் நாளைக்கு நீங்க மீண்டும் வந்து அந்த பொருளை எடுக்கணுன்னா கரெக்டாக போய் எடுக்கலாம் அதுக்கு தான்
கரெக்ட் கரெக்ட்டுங்க சார் அது மட்டும் இல்லாம நம்ம தினசரி பயன்படுத்துற மேசை நாற்காலி அப்புறம் புக் ஷெல்ஃப் ஃபேன் ஃபேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அ மேலெல்லாம் அப்படியே கருப்பா அந்த ஒட்டடை படிஞ்சு கருப்பா இருக்கும் கருப்பு படலமாவே இரு க்கும் நறைய பேர் வீட்லலாம் பாத்தீங்கனா அதெல்லாம் அவ்வப்போது சுத்தம் செஞ்சிடணும் தூசி அதிகமா இருந்தாலே வந்து நமக்கு இந்த சுத்தம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட உடல் நலம் அ பிரச்சனைகள்லாம் நெறைய வரும் நறைய பேருக்கு ஆஸ்துமா வீசிங் உள்ளவங்களுக்குல்லாம் ரொம்ப ரொம்ப பாதிப் பே ஏற்படுத்தும் அந்த தூசிங்கிறது அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ சமையலல கிச்சன் அதுக்கப்புறம் பாத்ரூம் அந்த மாதிரி இடங்கள்ல்லாம் ரொம்ப முக்கியமா சுத்தமா வச்சுக்கணும் நம்ப அந்த இடங்கள்ல எல்லாம் சுத்தம் இல்லைன்னா கிருமிகள்லாம் வந்து எளிதா அஹ் வளரக்கூடிய இடங்கள் அது அதனால அந்த இடத்த வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும்
கண்டிப்பாவே சுத்தம்ங்கிறது பாத்தீங்கன்னா தினசரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏதாவது ஒரு நாள் வந்து போய் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல தினசரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணாலே அது வந்து ஓரளவு சுத்தமா இருக்கும் நீங்க வந்து பெருசா சுத்தம் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இல்ல ஒரு இடத்தை நீங்க சுத்தம் பண்ணாமலே வச்சிருக்கீங்க அத ஒரு நாள் கிளீன் பண்ண போறோன்னுடனா அப்பா சுத்தம் அப்டின்னு ஆகிடக் கூடாது அதனாலதான் சொல்றேன் தினம் தினம் என்னென்ன சுத்தம் பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்புறம் வந்து சுற்றுப்புற சுத்தம் அதை பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருந்தேன் அது வந்து ரொம்ப முக்கியம் நம்மது வீட்டுல வந்து முன்புறம் தெரு வாசத்தைடிக்கிறது கோலம் போடுறது அதெல்லாம் நான் சொலறேன் அப்புறம் வந்து பூங்கா பேருந்து நிறுத்தம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில ஸோ இந்த வேணங்கள்லாம் நம்ம கூட நம்ம வந்து சுத்தத்தை பேண வேணும் நம்ம போய் அதுக்குன்னு வந்து உங்களை ஒரு விளக்க மாறயும் இதையும் எடுத்து கூட்டுன்னு சொல்லல கீழே வந்து தேவையில்லாத குப்பைகளை போடாதீங்கன்னு மட்டும் தான் சொல்வோம் வேற எதுவுமே இல்ல
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரிதான் நம்ம வந்து நம்ம விஷயத்துல கரெக்டா இருந்தாலே தேவையில்ல ஆமா நா மட்டும் இந்த ஒரு பேப்பரை கீழே போடுறதுனால என்ன ஆகிட போகுது எவ்ளோ பேப்பர் எல்லாரும் போட்டிருக்காங்க அவங்கள போய் சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க அது அப்படி நினைக்காம நா என்னுடைய குப்பைய கீழ போட மாட்டேன் அதோட குப்பை அந்த குப்பை தொட்டிலதான் அதை போடுவ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சாலே அந்த ஆயிரம்பாய் ஆயிரம் குப்பை கீழே கிடந்ததுன்னா அது அவ்வளவும் கரெக்டா இருக்க வேண்டிய குப்பை தொட்டியில கரெக்டா இருக்கும் அந்த மனநிலை வரணும் நா முதல்ல நான் எனக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கப்பறம் தான் நான் ஊருக்கெல்லாம் உபதேச செய்யணும் அப்படின்ற அந்த மனநிலை வேணும் அந்த மாற்றம் நமக்குள்ள முதல்ல நிகழணும்
கண்டிப்பாவேங்க சிறுதுளி பெருவெள்ளம் அதனாலதான் சொல்றாங்க இப்ப சில நேரத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நீங்க சொல்ற மாரி சின்ன சின்ன காகிதம் பிட்டு பிளாஸ்டிக் பை தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் வந்து அப்படியே வீசிட்டு இஷ்டத்துக்கு போற்றாங்க இதனாலதான் வந்து நம்மளோட சுற்றுசூழலுக்கும் மத்தவங்ளுக்கும் போட்டவங்களுக்கே கூட பாதிப்பு ஏற்படும் அதனால தான் வந்து சொல்றோம் பிளாஸிக் இந்த மாரி பொருட்களோட குறைப்ப பயன்பாட்டை வந்து குறைக்கிறது நல்லது ஏன்னா அதெல்லாம் பாத்திங்கன்னா மண்ணிலும் நீரிலும் நீண்ட காலம் வந்து அப்படியே அழியாம இருக்கும் மீண்டும் பன் யடுத்தக்கூடிய பயோடிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த வந்து அந்த மாரியான ஒரு ரக பொருட்களை பயன்படுத்துறது நல்லது இப்ப பாத்திங்கன்னா துணிப்பை ஒரு கட்டப்பை பேப்பர்ப அந்தமாரி
கண்டிப்பாங்க அதாவது தண்ணீரை சேமிக்கிறது கூட இந்த சுத்தத்தோட சேர்ந்த தொடர்புடையதுதான் அதாவ தேவையில்ல்லாம தண்ணீரை வீணாக்காம நம்ம பயன்படுத்த வேணும் அதான் சுத்தம் செய்யணும் இப்போ நம்ம வாசல் எல்லாம் பெருக்குறோம் கூட்டுறோம்னாக்கா வாசல் எல்லாம் பெருக்கிவிடுறது அதுக்கு தண்ணி தேவை தான் அதுக்காக டாப்ப அவா பாட்டுக்கு திறந்து விட்டுட்டு ட்யூப வெச்சு ட்யூப் தான் இருக்கே டாப் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்ப வண்டி எல்லாம் அ வாஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் அவசியம் தான் அதுக்கு ஒரு பக்கெட்ல மக்ல தண்ணி புடிச்சு வச்சு வாஷ் பண்ணாலே போதுமானது டாப் இருக்கு தண்ணி இருக்கு நமக்கு லகுவா கிடைக்குது அப்படிங்கறதுக்காக அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த பழக்கத்த நம்ம சுத்தமா இருக்கணும் கீழ குப்பை போடக்கூடாது அந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பைகளை மெயினா கீழ போடக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள கொழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே சுத்தோட முக்கியத்துவத்தை சொல்லிக் குடுத்து மெய்னா நம்ம வீடல இருந்து ஆரம்பிக்கணு வீட்டுல இப்ப ச கொழந்தைகலாம் சாக்லேட் சாப்பிடுது பிஸ்கட் சாப்பிடுதுனா அந்த பேப்பர் அப்டியே கீழே போட்டுற்றாங்க அது செல்லோ அப்டின்னு சொல்லி நெனைச்சுக்கிறாங்க அத் அது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷியோ அவங்களுக்குள்ள அந்த சுத்தகம் அப்டிங்கிற உணர்வ கொண்டு வரணு வீட்டுல கொண்டு போய் டஸ்ட்பின்ல தா போடணு அப்டிங்கறத சொல்லு அது செல்லம் குடுக்க அது வந்து கோவிச்சுக்கிற மாரியோ இல்ல திட்டுற மாரியோ கொழந்தைய கடிந்து கொள்ற எ இதுல சேராது அது கொழந்தைக்கு நம்ம நல்லதுதா செய்றோ அந்த கொழந்தைக்கு நல்லதை சொல்லி குடுக்குறோ அது நம்மளோட கடமையு கூட
ஆமாங்க இப்போ நம்ம வீட்டுல மட்டு சுத்தமா இருந்தா போதாது வெளிலயு அதே பொறுப்புணர்வோட நடந்து கொள்ளணு நீங்க சொல்ற மாரி அப்பதா நம்மளோட நகரங்கள் கிராமங்கள் எல்லாமே வந்து அழகா இருக்கு இல்லலைன்னா சும்மா பேருக்கு மட்டுதா இருக்குமே தவிர உள்ள அ உண்மையா அஹ் ந நட இப்ப போய் பாத்தீங்கன்னா நாட்டு நடப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு அந்த இடமே அதனால தா வந்து அ சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாரி கேவலமா நா மட்டு சுத்தமா வச்சா என்ன பயன் இந்த மாரி கேள்வியெல்லா கேட்கறத விட்டுட்டு ஒரு வருத்தரும் வந்து இப்டி ஒ பண்ண ஆரம்பிக்கணு இத மாதிரியே எல்லாரு கேட்டுட்டு இருந்தா எப்டி சுத்த வரு ஒன்னு வராது அதனால தா சொல்றோ ஒரு சிறிய குப்பையாக இருந்தா கூட அத வந்து சரியான எடத்துல போடணு அப்புற வந்து சிறிய இந்த மாதிரி சீரிய செயல்களெலா வந்து தொடர்ந்து செஞ் செஞ்சதுனால தா பெரிய மாற்றங்கள் உருவாகிறது அப்புறோ சுற்றுலா சுத்தமா சூழல் இருந்தா நெறைய பேர் வருவாங்க சுற்றுலா பயணிகள் எல்லா எக்கச்சக்க பேர் வருவாங்க அவங்கல்லா வந்தா அப்ப ரொம்ப சுத்தமா இருக்கே இந்த எடோ அப்டி சொல்லிட்டு அவங்களே இந்த எடத்த பத்தி பெருமையா பேசுவாங்க உன்னு நமக்கு ஊக்கம் தரு அதனால வந்து நம்ம எ சு ஊர வந்து உன்னு சுத்தமா வச்சுபோ அதனாலதா சொல்றோ சுத்தம் ஒரு தடவை வச்சு பாருங்க சுத்தத்த அத வச்சுக்கிறது கஷ்டமா தா இருக்கு ஆனா போக போக அது ஒரு நல்ல பழக்கமா ஆயிடுச்சுன்னா நம்ம அத விடமாட்டோ
கண்டிப்பாங்க நீங்க சொன்னா மாறி சுற்றுலா பயணிகளை இழுக்குறது அப்டின்னு சொல்லி சொல்றீங்க நமக்கு அந்த ஊக்கத்தை தரும் அஹ் சூப்பரா இருக்கே கிளீனா இருக்கே அப்டின்னு சொல்லும் போது அது மட்டு இல்லாம இன்னொரு பெரிய விஷயோ என்னன்னா அந்த டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் வர்றதுனால அரசாங்க வருமானம் அதி அதிகரிக்குது அது ஒரு பெரிய விஷயோ இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயோ இல்லைங்களா நம்மளோட அரசுக்கு வருமானத்தை நம்ம சுத்தமா இருக்கிறதுனால நம்ம சுற்றுப்புறத்தை சுற்றமா வச்சிருக்கிறதுனால நம்ம ஈட்டி தரோ நம்மளால முடிஞ்சதை நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு செய்றோ அப்படிங்கறது ஒரு பெரிய விசயோ தா ஆனா நெறைய இந்த மாரி நம்ம சுத்தமா இருக்கிறதுக்காகவும் நம்ம ரோடை நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக அரசாங்கம் நெறைய அ ம லாஸ கொண்டு வராங்க நெறைய திட்டங்களை கொண்டு வராங்க இருக்கைய தட்டினால் தான் ஓசை அதுக்கு அரசாங்கம் மட்டு அ இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா அது நெறைவேறாது அது முழுமை பெறாது நம் மக்களாகிய நாமும் வந்து அரசுக்கு ஒத்துழைத்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்மளால முடிஞ்ச கரெக்டான விஷயங்களை அ நம்ம செய்யணு அப்பதா வந் வந்து அ நம்ம அரசாங்கத்தோட சேந்து அந்த திட்டங்களை நிறைவேத்தி முழுமை பெற செய்து நம்ம நாட்டையு நம்ம வீட்டையு நம்ம நாட்டையு சுத்தமா வச்சுக்க முடியு இதுதா ஹ சுத்தத்தோட அஅ நல்ல விஷயோ
சுத்தமான மனிதர் சுத்தமான வீடு சுத்தமான சுற்றுப்புறம் சுத்தமான நாள் இது வந்து எல்லாரோட லட்சியமாவு இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு என்னுடைய உரைய முடிச்சுக்கிறே ரொம்ப நன்றி
நன்றி வணக்கம்